ம் என்னடா பண்ற
நா சும்மாதா உள்ள இருக்கவே முடியில பயங்கர ஹீட் டு அந்தா அத் த வீட்டுக்கு ஃபேன் போட்டா எச்சா அ மேல இருக்கற சூடெல்லா கீழ எறங்குது அதனால்தா அப்டியே வெளியே கட்டல் போட்ருந்தாங்க வந்து படுத்துருந்தே
ஓ செரி செரி செரி ஆமா ம் இது கொஞ்சோ பக்கத்தால மரோ இல்லையா
மரோ சுத்தி மரோ இருக்கிது இருந்தாலு உங்க வாசல் பெருசா இருக்கிறதனால அந்த ஹீட் அப்டியே அடிக்கிது வாசலு வ வா சலு அதுக்கப்பறோ கொஞ்ச ஏத்தி அட்ட போட்டிருக்காங்க அந்த அட்டைக்கி இன்னுமே ஹீட் ட்டாகு அட்ட முடிஞ்சது டைரெக்டா ஹாலு
ம் ம் ம்
அப்டிங்போது எல்லா சூடு உள்ள அடிக் கிற மாரியே இருக்குது ஹால் அப்டின்னா பெட்ரூம் வந்து எல்லா கப்புன்னு அடச் ச மாரி அது ஒரு இது வீடு கட் டணு வீடு கட்டணு வீட்ல இரு அடிக்கிற வெயிலுக்ல்லா வீட்ல இருக்கவே முடில
ம்
ஏசி மா வீடு கட்ற செலவுக்கான ஒரு ஏசி மாட்டிர்லானு பாத்தா
ம் ம் ம் அது கரெட் தா ஆனா குளிர்காலத்துக்கு
குளிர்காலத்துக்கு நம்ம ஏசி ஆஃப் பண்ணிக்லா ஏசி ஆ ஏசி ஆஃப் பண்ணிக்லா இது இந்த அத்த அத்த வீட்டுக்கு எப்புனாலு ஏசி தேவப்படு மதியானோ ஃபுல்லா
ஆமாமாமா அது தேவதா தேவதா ம் சாப்டாச்சா
இல்ல இனிமேலு தா நீங்க
நானு இன்னு சாப்பில மாங்க கொஞ்சோ சாப்ட்டோ அப்ற இன்னு பசி இல்ல இன்னு கொஞ்ச நேரோ கழிச்சுதா சாப்புட்ணு
செரி ஓகே ஓகே
ம் ம் பாப்பாக்கு ஸ்கூலு
அவளுக்கு ஜூன் எட்டு தா
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே யூனிஃபார்ம் எல்லா
யூனிஃபாம்லா அதா அன்னக்கே சொன்னேங் இது காசு கட்டுனாதா குடுப்பாங்ளாமா கட்டி இருக்குது கிரெடிட் கார்ட்ல எங்கப்பாக்கு எதோ அப்ளை பண்ணி கிரெடிட் கார்டு வந்துருந்தது
ஆ
அந்த கிரெடிட் கார்ட வச்சு கட்டி இருக்குது
ஓ
இனி போனா வாங்கிக்லா நல்லா அளவுலா அன்னக்கே எடுத்துட்டாங்க நாங்க எங்க ஊருக் கு வந்ததுனால வாங்க முடில என்னன்னா வர முன்னாடியே வர சொன்னாங்க மேலயே நாங்க ஊருக் கொண்டதுனால வாங்க முடில அப்றோ இனி போனா வாங்கனு
ம் ம் ம் ஓ சேரி சேரி
இவ பாப்பாக்கு எப்ப ஸ்கூல் சொல்லிருக்காங்க
அத ஏ கேக்குற அதுதா நாங்க நேத்து வந்து சும்மா இனாக்ரேஷன் மாதிரிங்க நீங்க வாங்க அப்டின் சொல்லியிருந்தாங்க நாங்க பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஒரு பிளேஸ்க்கு அது வந்து சும்மா கிட்ஸ் ஸ்கூல் மட்டு மெயின் ஸ்கூல் ஒரு பக் க இருக்கு கிட்ஸ் ஸ்கூல் ஒரு பக்கோ இருக்கு நாங்க என்ன பண்ணோ ஆ ஆ இருக்கு ம் அப்றோ அங்க வர சொல்லியிருந்தாங்ளா எங் ளுக்கு மெனு பாக்கவே இல்ல ம்ஹூம் ஒன்னு ஒன்னு வந்து சிட்டி சிட்டி கேம்பஸ்ஸு வெறு சிட்டி குள்ள மட்டு சில்டரன்ஸ்க் மட் டு தா இருக்கு கிட்ஸ்க்கு மட்டு எல்கேஜி யூகேஜி ப்ரீ கே பிரைமரி அதெல்லா மட்டுதா இருக்கு போல
ஓகே ஓகே இங்க இவ போறதுதா டென்த் வரைக்கு இருக்கா
ம் ஆமா இப்ப இதாயிருக்கு போல அப்றோ இது தோட நாங்க ஒன்போது மணிக் போலாங்க ஒன்போது மணிக்கு கரெக்டா அ யாரோ வடக்கு சீமைய்லந்து அ மாமாவிடய தங்கச்சி மாமியார் எர்ந்ததுக்கு வந்து எளவுக்கு வந்துட்டாங்க
ம்
அவுர் கூட்டிட்டு போறதுக்கு மாமா ஊருக்கு போய்ட்டாரா இவுரு சின்னவ போனோன்னே ஊர்ல கொண்டுன் போய் அவுங்க ஊரு கொஞ்ச தூரமா ஒரு பத்து பதினோரு கிலோமீட்ரு வரும் நாங் போய் காம்ச்சுட்டு நா வந்துறே அப்டின்னாங்க போய்ட்டு வந்ததே பத் து மணிக்கு கெளம்பி நாங்க பத்ரைக்தா கிளம்புனோ எதுக்கோ ஃபோன் பண்ணி கேக்கலா
ம்
ம் ம் என்னமோ இன்னு வர்ல எ எங்கன்னு நா ஏ ஸ்டார்ட் பண்ட்டாங்ளா இல்லனா நம் இன்னொரு நாள் போய்க்கலா மெய்ன் கேம்ப்பஸ் மட்டு போய்ட்டு என்னன் மட்டு கேட்டுக்லா அப்டின் சொல்லி ஃபோன் பண்ண அவுங் பத் ரைக்கு தாங்க ஸ்டாட் ஆகுது நீங் போங்க ஒன்னு ப்ரச்ன இல்ல போய் பிலாங்கிங்ஸ்லா வாங்கிட் வந்துருங்க அப்டின் சொன்னாங்க
ம்
இவருக்கு ஒரு இது செரி பிலாங்கிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரஸ் துனால வந்து சேர் அப் இப்ப நம்ம ஏ அவ்ளோ தூரோ போகணு நம்ம இங்கியே வந்து நாளைக்கி போய் வாய்ன்க்லா அப்டின்னாங்க செரி நாங்க கெளம்புனதே கெளம்பியாச் போய் வாய்ன்க்லான் பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு தா போய் சேர்ந்தோ செரி எப்டிர்ந்தால் லேட் ஆய்டு போனா அது இதுன் பேஸ் வாங்க இது பண்வாங்க அத்னால் லேட்டா போய்க்லான் சொல்லிட்டு ஒருத்தருங்களுக் கொழந்த பொறந்துருந்துது
செரி
ஆ உன் ஃப்ரெண்டுக்கு தா உன் ஃப்ரெண்டு க்கு தா உன் கூட படிச்சான் சொன்னல ஒரு பையன் உன் கூட படிச் ஆமா புள்ளார் கோயில்க்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குமுல்ல
மஹாலிங்கம் ஆட்டாட பேர் சொல்லுவாருங்க ஆமா ஆமா என்ன பையனா புள்ளயா
புள்ள
ஆ சேர் சேரி
அப்றோ இது சேரி நம்ளுக்கு டைம் ஆகணு இப்பவே ஓடம்னா இல்ல உக்கார வெச்ருவாங்க அப்டின்ட்டு போய் பாத்துட்டு அதே ரோட் ல தா இந்த ஸ்கூல் இருந்துச்சு போனோ நாங்க போறப்யே பனன்டே முக்காளாய் போச்சு
ம்
போனா அவுங்க எல்லாமே முடிஞ்சிரச்சிங்ளே அப்டின்னாங்க இல்லங்க பரவால் நீங்க வந்து சும்மா வந்து என்னன் மட்டு சொல்லுங்க அப்டின் சொன்னாங்க நாங்க நா என்னன்னா நாங்க போறதுக்குள்ள பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஸ்கூல் ப்லா பேகு புக்ஸ்ஸு எல்லா திமே மெய்ன் ஸ்கூலுக்கு வந்து அனுப்ச் வெச்சிட்டாங்ளா
ம்
அதனால எதுவு வாங்கல சேரி பே நம்ளுக்கு பிஸ்கெட்டெல்லா குட்த் தாங்க சாப்ட்டு தண்ணி வாங்கிட்டு செரி என்ன ஏதுனு அந்த ஸ்கூ லியோ ஒரு எட்டு பாத்துட்டு
ம்
வந்துட்டோம் இனி இந்த ஸ்கூலுக்கு போய் தான் வந்து புக் புக்கு நெக்ஸ்ட்டு வந்து பேக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வரணும் ஆனா நானு ஆனா இவ்வளோ பண்ணுமே நாங்க எத் என கெழம ஸ்கூல் ஆரம்பிக்கக்குதுன்னு கேக்காம வந்துட்டோம்
ம்
அப்புறோம் இங்க வந்து அக்கா அப்பாவ அப்பாவ கேட்டோம் அவ என்ன சொன்னனா வந்து வெள்ளிக்கெழமையா ஆ இல்லல்ல இது போர்து ஆர்மிக்கு இப்பிடி சொன்னாங்க நாலாந்தேதி
சோ இங்கேதான் கண்ட்டீனியூ பண்றாளா
ஆஹஹா இது ஃபர்ஸ்ட்டுஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்டுக்கு மேல அங்க போயிருவாங்க ம் ஆமா ஆகஸ்ட்கு மேல போயிடுவாங்க
அக்கா வேலையில ஜாயின் பண்ணிருவாங்களா
ம் ஆமா அவுங்ளுக்கு லீவ் புடிச்சிருக்கோம் அங்கே தங்கிருவாங்கன்னு நெனைக்கிறன்
சரி சரி அ நம்ப நண்பருக்கு ஆனது நார்மலா சிசேரியனா
சிசீரியன் தான் ஃபஸ்ட் ஆனது வந்து சிசேரியன் போல செகண்டும் சிசேரியன் தான்
ம் இப்ப ஃபஸ்ட்ட் சிசரியனா இருந்தா செகண்ட் சிசேரியனு தான் ஃபர்ஸ்ட்ட் நார்மலா இருந்தா வேணா ரொம்ப கிரிட்டிகலான இது அது தையல எல்லாம் கிழிஞ்சிருமாமாம் அதனால தான் அவுங்க வாய்ப்பு ப்பிருக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் ஆனால் தையல் கிழிஞ்டுன்னு டாக்டர்ஸ் செலவு பண்றது கெடயாது அது அவுங்களுக்கு ஃபியூச்சர்ல அது வந்து ரிஸ்க்கு
இதான் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தா ம் ம் நாங்க அதான் எல்லா பாத்துட்டு ஆ வந்தோம் ஒரு மூணு மணிக்காட்டோம் வந்துட்டோம் அவுங்களும் சரி நாங்க போய் இது பண்ணிட்டு அதுல சரியானனு நேத்து போயிட்டு வந்ததுல ஓவரு தலவழின்னா தலவலி ஏங்க இருங்க
கொஞ்ஜோம் வெயிலு கம்மியா தான் இருந்தது இன்னைக்குதான் வெயில் அதிகமா இருக்க மாட்
ம் எனக்கானா என்னமோ நேத்து செரியான தலவு ம் செரியான தலவலி எனக்கு
வெயில போயிட்டு வந்தாவே அப்டிதான் இருக்கும் கார்ல தான போரீங்க ஏசிய போட்டுக்கிட்டா
அது என்னதான் போனோம்னாலு நாம வந்து இன்னொன்னு சிட்டி சைட்லாம் போனோம்னா ஒரே ட்ராபிக் பிக்கு இன்னொன்னு ஓவரு வெயில்ல நாம வீட்டுக்கு வந்தோம்னாலே ஆ கொஞ்ஜோம் தலவலி தான
ஆமா
இன்னும் நீ இவ்ள எடுத்துட்டு போனாலும் என்ன வுடடுறதே இல்ல அம்மா மடில உட்கார வெச்சக்க இடமே பக்கத்துல் சாரே இருந்தாலும் சறுல் உட்காரறதில்ல மடியிலேயே தான் உட்காரறது இறகுனாலும் மடியிலயே தான் உட்காந்துக்குவா காலலேயே உட்காந்தினானும் மின்னாடி மடியிலேயேதான் உக்காந்துட்டு வருவா கீழ எரங்குனா ஆ ஆ
எல்லா குழந்தைங்க அப்டித்தான் இருக்கு
ம் ம் அங்க என்ன ஸ்கூல் ட்ரெஸ் என்ன கலரு
தெர்ல ப்ளூவா தா இருக்குன்னு நெனைக்கிறே தெர்ல ஏதோ ஒரு ஹூடி மாரி மட்டு குடுத்துருந்தாங்க நீ யூனிஃபார்ம் எப்பதா குடுப்பாங்க அ ஹூடி எப்ப போறது யூனிஃபார்ம் எப்ப போறது தெர்ல யூனிஃபார்ம் என்னப் பேண்டா ட்ரௌசரா ஸ்கட்டானு தெர்ல
ம்
கலர் கலரா போட்டு வருங்க தெர்ல இனிபோய் வாங்குனாதா தெரியு நீ அந்த மாச வேற நைட் சிப் டு மாற மாரி இருக்கு அவளு கொண்டு டேகேர்ல தா விடணு
ட ஆ
ஆள் இல்ல அப்பற
ஆ
நம்ம அப்பால்லா ஆட்கள் அதிகமா இருந்தாங்க நம் நைட் சிப்ட் பாக்க முடியாதுன்ட்டு ஒன்னு ஒன்னா மாத்தி விட்டுக்கிட் டே இருந்தாங்க ஒவ்வொரு பசங்களா இப்ப வந்து நாம பாக்குற பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்டு எ நானு ஒன்னோரு பைய ரெண்டு பேருந்தா மாத்திவுற மாரி இருக்கு இன்னா ரெண்டு பேர் சீனியர்ஸ் அவுங்க ஒரு ஆள் நைட் ஒரு ஆள் இருந்தா கூட மதியானம் டே சிப்ட் ஒரு ஆள் இருந்தாவனு
ம்
நாங்க சப்போர்டராண்டாலு நாங்கதா மாரி மாரி இருக்கனு
ம்
நீ அவள நா அவள டேகேர்லதா ஒண்ணுயிலன்னா விடலா வேலய விடலாமா ஒரு திங்கிங்ல இருக்கு
ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றியோ இல்லயோ
டூரிசம்
ஆமா நமளுக்கு எல்லாமே
விட்றுதி ஈசியா வி்ட்றலா விட்டுறது ஈசியா வி்ட்றலா திரும்பது திரும்ப யோச்சு பாக்கும்போது அவசரப்பட்டுமே ஒரு முயற்சி பண்ணி பாத் த்துட்டு நம்ம ஹெல்த் ஒத்துழைக்குதானு
ம் ஆமா மாமா மாமா இப்ப நீ நைட் ஷிப்ட் பாத்தீன்னா டைமிங் கம்மியாவா இல்ல அதே
இல்ல இல்ல சேம் இப்ப வந்து செவன் தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி அத அடுத்து மாமா அது நாம வரந்தனி செவன் தேர்ட்டி ட்டு அவுங்க கவர் பண்ற மாரி ஜஸ்ட்டு இது எப்பினா அந்த ஒர்க் ஹேண்ட் ஓவர் மாரி தா நம்ம வேலய அந்த டைம் வேற ஒருத்தர் பாத்துட்டுருப்பாங்க அத நம்ம கிட்ட ஹேண்ட்ஓவர் பண்ணிட்டு போறது
ஓ ஓ ஓகே ஓகே சேரி பாரு ஒனக்கு செட் ஆச்சுன்னா பாரு இல்லைனாலு உனைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டா
இதுவே அப்டிதா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மாரி பட் இல்லாம இருந்தா இன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாரி இருக்குது
ம் ம் ம் ம் சரி பாறே ரொம்ப ஆனா இது பண்ணிக்க வேண்டா யோசிச்சு எது இருந்தாலு முடிவெடு
ஆமா
சேர்ரா செ நீ பாத்துட்டு என்னன்னு சொல்லு
ஆ சேரி ஆ
ம் சேரி பாய்
பாய் பாய்